ஹலோ ஆ தோ கேக்குது தோழி வணக்கம் தோழி.
ம் வணக்கம் தோழி. எப்டிருக்கீங் ம் நல்லாருக்கோ தோழி நீங்க எப்டிருக்கீங்க?
நல்லாருக்கே தோழி. உங்க குடும்ப எல்லாரு எப்டிருக்காங்க?
ம் எல்லாரு நல்லார்க்காங்க தோழி. உங்க குடும்த்துல எல்லாரு எப்டிர்க்காங்க?
நல்லாருக்காங்க தோழி. எந்த டாபிக் பத்தி பேசலா தோழி?
டாபிக்கா
ம்.
ஹெல்த்தி ஃபுட்டு பத்தி பேசலாம்
ஓகே தோழி. இப்ப இருக்குற இதுல எல்த்தி ஃபுட்டுன்னா நீங்க எந்த எத எல்த்தி ஃபுட்டா நீங்க நெனைக்கிறீங்க? எந்தெந்த மாரி சாப்பாடு?
எந்தெந்த மாரி சாப்பா இப்ப நம்ப ரைஸு கடைல வாங்குறோ அதியே நம்ப வீ ட்ல செய்லால. வெஜிடபிள் மட்டு போட்டு செய்லா.
ம் ஏனா வெளில வாங்கறதுனால அதுல வந்து ஆப்பசோடா மாவல்லா கலப்பாங்க.
ம் அந்த ரை அந்த அரிசி நம்பளுக்கு இன்னிக்குதா வெச்சிக்கறாங்களான் தெரியாது. வெட்ச்சிக்கறாங்களானு. நேத்து கூட வெட்ச்சிருப்பாங்க அதை ஃபிரிட்ல வெச்சு அப்டியே நம்புளுக் தருவாங்க.
ஆமா அதுல ஆப்ப சோடா மாவு போடுவாங்க.
என்னா மாவு சிஸ்ட?
ஆப்ப சோடா மாவு.
ஓ ஓ அதல்லாம் போடுவாங்க.
பலன் வரணுன் சொல்ட்டு ஆப்ப சோடா மாவு போடுவாங்க.
ஓகே ஓகே ஓகே அப்புறோ அது பண்ணுவாங்க ஆ. சிக்கனு அப்புறோ நம்புளுக்கு என்னா சிக்கன் போட்றாங்கன் தெரியாது. இன்னிக்கி சிக்கன்னு நாளைக்கி போடுவாங்க. இந்த மாரி மாத்தி மாத்தி போடுவாங்க அந்த மாரி நம்ப வீட்ல
க்கலா.
ஆமா தோழி அந்த மாரி நம்ம என்னா பண்லா கடில வாய்னு வந்து ஸ் போட்டு சாப்பில்லா. சிக்கனு. அந்த மாரி அப்புறோ சூப்பு சூப்லா விக்கிறாங்க கடில அது எ எப் எப்பத்தி கால்ன்னு நம்புளுக் தெரியாதுல்ல. அது நம் நம்ப அவாய்ட் பண்ணு வீட்ல நம்ப செய்லா வெஜிடபிள் சூப்பு கீர சூப்பு
அப்பல்லா கீர வேக வச்ச தண்ணி குடுப்பாங்க குடிக்க சொல்லி இப்பெல்லா எங்க குடிக்குதுங்க
ஆ இப்பல்லா எதுவுமே இல்லல்ல
ம் கஞ்சி
கூழ் ஆமா தோழி இப்போ வந்து அந்த கஞ்சி தண்ணி குடிக்குதுக்கே பயமா ஏன்னா ரைஸ் அவ்ளோ ப்யூர் ஒயிட் கலர்ல இருக்கு தண்ணியு அதே மேரி ஒயிட் கலர்ல தா இருக்கு ஃபஸ்ட்லா எல்லோஸ் லைட்டா எல் க எல்லோ கலர்ல இருக்கும்
ம்
அது அப் பதி ரேஷன் அரிசில தண்ணி குடிச்சோம்னா அது நல்லது ஒடம்புக்கு
ம் ம்
ஆனா இப்ப இருக்கவங்க ரேஷன் அரிசிலா சாப்ட மாட்றாங்க யாரும் எதுவுமே பண்ண மாட்றாங்க
ஆமா
அதனால கொஞ்ச இது பண்றதா இருக்கு பாக்கர்த்தா இருக்கு அப்புற வேற எப்டி சொல்றது சிக்கன நம்ப கடையில அங்க சிக் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போடுவாங்க அது எத்தினி நாள் கறின்னு நம்பளுக்கு தெரியாதுல்ல
ஆமா
நம்ப அதுக்கு வீட்ல வாங்கியே போட்டுர்லா
ம்
இந்த மேரி நெறையா ஐட்டம்லா நம் ம் வீட்லயே செய்யலா மேக்சிம வெஜிடபிள் சாப்புறது நல்லது
ஆ ஹெல்த்தி ஃபுட்டுன்றதே நம்ப செஞ்சு சாப்புட்றது மட்டு இல்ல எப்டி சொல்றது இப்போ ராகி அட அது ஹெல்த்தி ஃபுட்டு கோதும மாவு முருங்கக் கீரல்லா போட்டு அட சுடுவாங்க அது ஹெல்த்தி ஃபுட்டு இப் இப்ப எங்க அதெல்லா செய்றாங்க அப்பெல்லா அட சுட் டாங்கன்னா எப்டி சொல்றது நெறைய சுடுவாங்க அவுங்களுக்கு ரெண்டு குடுத்துட்டு வா இவுங்களுக்கு ரெண்டு குடுத் துட்டுவா ம் அதுதா ஹெல்த்தி ஃபுட் இப்பல்லா எங்க செய்றாங்க
ஆமா இப்பல்லா ஆமா ஆனா நாங்க செய்வோ தோழி அட பால்வாடி மாவுல்லா இருக்குல்ல அதுல்லா நாங்க அட சுடுவோ
ம் நீங்க ராகி மாவுல கஞ்சி குடிக்கிறத விட பால்வாடி மாவுல கஞ்சி குடிக்கலால்ல அது இன்னு நல்லாருக்கு
டெய்லி ஒன்னு ஒன்னு செய்வோ தோழி
ம்
ஆமா டெய்லி ஒன்னு ஒன்னு செய்வோ டெய்லி எததென்னா அட சுடுவோ நெய் இருக்குல்ல நெய் இருந்தாலே போதும் நம்பளுக்கு அதுல நெய்லா ஊத்தி நாங்க நெய்லா நல்லா சாப்டுவோ அதனால நெய் எல்லாத்துலையுமே ஊத்தி ஊத்தி நாங்க சாப்டுவோ
ம் அதுதா இப்ப இப்ப இருக்கறத விட நம்பளுக்கு ஒரு கொழந்த வந்ததுக்கப்புற அந்த கொழந்தைக்கு இதே மாரி குடுக்கணு எதையுமே வெளியில வாங்கி குடுக்கக் கூடாது அப்டின்னு நம்ப பழக்கம் பண்ணிட்ணு
ஆமா இப்ப ஆனா அக்கா பசங்க என்ன பண்றானுங்க எல்லா அவனுங்க கிரில்லு சாப் சாப்பட்றானுங்க தந்தூரி அந்த மையோனஸ்ல்லா விடவே மாட்றானுங்க அப்டி சாப்பட்றானுங்க
ம் சில பசங்கல்லா எடுத்து அப்டியே நக்கி நக்கி சாப்டுவோ நானு
அது அதுதா தோழி அப்டிதா சாப்பட்றானுங்க அவனுங்க சிக்கன் சாப்ட மாட்றானுங்க அப்ப கூட அந்த மயோனஸ் மட்டுதா எடு
ஆ அதுதா அந்த மாரி அதெல்லா ரொம்ப கெடுதல் அதெல்லா வீட்லயே செஞ்சு குடுக்கலா
ஆமா தோழி
ஆ இப்ப எல்லாமே வீட்லயே செய்ய கத்துக்கறாங்க ஃபோன் பாத்து அந்த மாரி நம்ப புள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அது மாரி நம்ம எது நல்லதோ
ஆ அந்த மாரி செய்யறாங்க அதுக்கப்றோ வேற என்ன எல்லாமே சாப்பட்றானுங்க கடைலதா காளானு அந்த மசாலா பானிபூரி மசாலா அது எல்லாமே சாப்பட் றாங்க ஆனா அவங்க வீட்டுல வந்து எப்டி சொல்றது எல்லாமே வீட்ல வாங்கின்னு வந்துருவாங்க காளான்ல்லா வாங்கின்னு வந்துருவாங்க
ம்
அவுங்க தொக்குமாறி செய்றது அவங்களுக்கு புடிக்க மாட்டேங்குது அதனால அவுங் அழுவுறானுங்கனு சொல்ட்டு நம்ம போய் வாங்கி குடுத்தா அவனுகளுக்கு அதே பழக்கமாவது நம்போ நம்பதா
ஆ அதுதா சின்னதுலத இருந்தே நம்ம பானிபூரியெல்லா வாங்கி குடுக்காம பட் பட்டாணி அவுச்சு குடுக்கறது பச்ச பயிரு வேக வெச்சு குடுக்கறது சுண்டல் அவிச்சு குடுக்கறது
ஆமா ஆமா
கான் வேக வச்சு குடுக்கறது இந்த மாரில்லா ஏதாவது குடுக்கலா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு ஏதாது இது
இப்ப அவங்க அதெல்லா சாப்ட மாட்றாங்க லைக் பண்ண மாட்றாங்களே
ம்
இப்ப எப்டி சொல் சேண்ட்வெஜ்ஜி அந்த இதுல்லாந்தா லைக் பண்றாங்க காண்டி இதுல்லா லைக் அதுவு சிக்கன் அதுவு கடைக்கு போனா சிக்கன் சாண்ட்விச்தா அப்டிதா சாப் ப்பறாங்க வெஜ் சேண்ட் வெஜ் கூட இல்ல
ம்
சிக்கன் சாண்வெஜ்ஜூ மயோனஸ்ஸு மயோனஸ்ல மயோனஸ் ஹெல்த்தியே இல்ல
ஆமா
ஆனா அதுல்லா சாப்பட்றாங்க நம்ம அதெல்லா சாப்டக்க கூடா சாப்டக் கூடாது
ம்
இதுவே கொழந்தைங்களுக்கு நம்ம சும்மா வீட்டுல பிரெட் போட்டு ஆம்லெட் போட்டு பிரெட் ஆம்லெட் போட்டு தரலா
ஆ நம்ம மா ஜாம்லா ரெடி பண்ணி அத செஞ்சு குடுக்கலா நம்ம அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு ஷேப் போட்டு அதுல ஒரு வடிவம் போட்டு குடுத்தோனா அவங்க சாப்புட ஆரம்பிப்பாங்க
ஆமா
ஒரு வாழப்பழம் போட்டு கோதுமாவுல அது ஒரு கேக் மாரி செஞ்சு குடுக்கலா
நாங்க ஓகே அம்மா அப்பதருந்தே எங்களுக்கு இதுலதா செய்வாங்க போண்டா சுட்டு தருவாங்க நாங்க அவ்ளோவா ஏ கடைப் போ கடைல சா சாப்ட மாட்டோ எப்பயாச்சு ஒரு வாட்டிதா கடயில வாங்கி சாப்பிடுவோ பிரியாணி ரைஸ் தான்
ம்
அதுவு நாங்க அடிகடிக்கி சாப்பிட மாட்டோ ஏன்னா ரைஸ் எந் இந்த இத இதுவு போடுறாங்கன்னு தெரியாதுலல ன்னா சிக்கன் போட்றாங்கன்னா கறிப் போட்றாங்கன்னே தெரியாது
ஆமா எத்தனையோ பேர் சிக்கன் சாப்பிட்டு எறந்து போயிருக்காங்க கேள்வி தா பட்றோ ஆனாலு அததா வாங்கி சாப்பிட்றோ
அதுதா விக்கிறாங்கல்ல என்னாப் பண்றது அவங்க வித்தாலு நம்ம மேலதானே தப்பு
ஆமா நம்ம ஏ வாங்கி சாப்புறோ நம்ப அளவா அவங்கிட்ட குடுக் க்கறத நம்ப ஒரு அர கிலோ சிக்கன் நம்ப வீட்ல தொக்கு பண்ணி
ஆமா அப்டின் பாக்கறாங்க
சாப்ட்டா அது நமக்கு ஹெல்த்தி தானே
ஆமா மத்தவங்க என்ன பண்றாங்க அந்த கடிப்ப பசங்க ஒருத்தவங்கல பாக்கறா இவங்க அது சாப்ட்டாங்க அப்டின்
நம்ம அந்த கட பக்கோ போனாலே அந்த வாசன நம்பள இழுக்குது நமக்கே அப்டி இருக் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு கு அப்ப அந்த கொழந்திங்களுக்கு எப்டி இருக்கு அந்த கலர்ஃபுல்லா அத பாக்கும்போது
ஆமா ஆமாங்
ஆ நம்மது கொழந்தைங்க மேல தப்பு சொல்ல முடியாது அது அதுக்கேத்த அளவுக்கு அத கலர் ஃபுல்லா போட்டு
ஆமா
நம்மள அந்த பக்க இழுக்கற மாரி தானே செய்றாங்க நம்ப நல்லா சமைக் க்க ஆரம்பிச்சாலே நம்ப பிள்ளைங்க நம்ப வீ ட்ல இருக்கவங்களா அத தேடி போ மாட்டாங்க நம்பகிட்டயே கேப்பாங்க
ஆமா இப்ப எங்க அத்த வீட்ல தோழி அவனுங்க டிஃபன்ட ரெண்டு ஆம்புள பசங்க அவுங்களுக்கு ஸ்கூல் போவ்ம்போது டிஃபன் னானா வேணுமோ எங்க அத்தியே எல்லாமே செய்வாங்க பிரான் பிரியாணி
ம்
ரைஸு எல்லாமே அவங்களே செய்வாங்க அவுங்களே செஞ்சு குடுத்துட்டு இருந்தாங்க அப்ப இப்ப அவனுங்க பெருசா ஆயிட்ட பேரு என்ன பண்றானுங்க வீட்லயே சாப்புறதில்ல ஃபுல்லா கட பொருள் தா
ஆ
அந்த ஆனா அவங்க வீட்லயே செஞ்சு குட்த்து பழக்கம் பண்ட்டாங்க.
ம் இப்ப செய்யற்துக்கு ஆள் இல்லல்ல அவனுங்களால செய்ய முடில்ல
இப்ப ன்னா பண்றானுங்க அத்த வேலைக் போறாங்க
ஆ
அதனால அவங்க போயிட்டு கடையில ஆனா செ கேட்டா செஞ்சு குடுப்பாங்க
ம்
ஆனா இப்ப மறுபடியு ன்னா பண்றா கடைல போயிட்டு வாங்கி சாப்பறாங்க... ஆமா இப்ப எங்க இப் இப்பதா ஃபோன்ல வருதுல்ல இங்க இந்த கடைல பீஃப் நல்லாருக்கு இந்த கடைல மட்
ஆ எங்க கடையில கடல் வாழும் உயிரினங்கள் அனைத் சு செய்றாங்க இவ்ளதா அவ்ளதா அப்டின்றாங்க
ஆமா எல்லாமே பண்றாங்க அதனால ஒன்னி பாக்க முட்ல அதனால எப்டி சொல்றது எல்லா கடையிலயே வாங்கி சாப்புடுறாங்க
இப்பதா காசு போட்டா எல்லாமே கடைக்குதுல அதனால எல்லாருக்கோ எதுக் கு அத வேர நம்ம செஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கலா டயர்டா இருக்கு எவ்ளோ யோசிக்கிறாங்க கேஸ்சு மிச்சோ எண்ண மிச் ச்சோ காசு போட்டா வந்துட்டு போது அவ்ளோதா அப்டின்னு ஒரு சோம்பேறி தானோ வந்துருச்சி
ஆமா ஆமா இப்ப எப்டி சொல்றது அவங்க இதுலயே பழகிட்டாங்க பசங்க கூட போயி இத வாங்கி சாப்புட்டு அது வாங்கி சாப்புட்டு
ஆமா
அந்த மாரி பழகிக்கனாங்க அதனால அவுங்க நல்லா சாப்புட்டு சாப்புட்டு பழகிச்சி நம்பதா அவுங்கள இப்ப நம்பள இப்ப நம்ப அவுங்கள அடிக்க போனா நம்பள திருப்பி அடிக்க வருவாங்க
ஆமா ஆமா வளந்த பிள்ளைங்க மேலல்லா கை வெக்க முடியாது நம்ம மரியாதை தா நம்ம கெடுத்து துப்போ
இப்ப ஏனோ ரொம்ப மாரிச்சி காலோ
ஆமா
ஃபர்ஸ்ட்லா இப்போ இவுங்க எப்டி அம்மா பேச்சையே கேட்டுனு இருப்பாங்கோ உன்னமு கேக்குறாங்க கல்யாணோ ஆயிட்டுமு
ஒரு சிலர் கேக்குறாங்க ஒரு
ஆமா அம்மா பேச்சி கேட்டுனு அம்மானா சொல்லுதோ தங்கச்சினா சொல்லுதோ அது தங்கச்சி வந்து ஒய்ஃப் பத்தி சொல்லு ஒய்ஃப் இப்டிலா பண்ணு கேளு அப்டின்னு
ஆ
அந்த மாரிலா நடக்கு ஒரு ஒரு வீட்டுல அந்த மாரிலா பண்ணுவாங்க எல்லார் வீட்லயு
அதுதா தோழி நடக்கறது நடந்துட்டுதான இருக்கு ஒரு பக்கோ நடக்க கூடாதது நடந்துட்டுதா இருக்கு இருக்கு குடும்பத்துக்கு அடங்கி போற பிள்ளைங்களு இருக்குதுங்க குடும்பத்த எதிர்த்து நிக்கிற பிள்ளைங்களு இருக்குதுங்க
ஆமா
ஆ எது நல்லதுன்டு அவங்கவங்களுக்கு தா அது தெரியு அதாது சொல்லுவாங்கள வலியு வேதனையு அனுபவிக்கிறவங்களுக்கு தா தெரியு அப்டின் ட்டு அந்த மாரி
ம் சரிங்க தோழி தேங்க்யூ தோழி
ஓகே தோழி நன்றி தோழி
நன்றிங்க